வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டிங்ளா ஆமா தோழி சாப்டாச்சு நீங்க சாப் ஆமா சாயால்லா குடிச்சாச்சா தோழி
ஆமா தோழி குடிச்சாச்சு நீங்க குடிச்சீங்களா
ஆமா தோழி நாங்க இப்ப தான் குடிச்சோ
ம் என்ன சாயா குடிச்சீங்க தோழி மசாலா டீயா
யா பால் சாயா தோழி
ஓ செரி தோழி செரி தோழி அப்றோ உங்களோட நாங்களு இஞ்சி டீ குடிச்சோ
ஆ செரி சோ செரி ஆ செரி தோழி சாயானாலே அதானே தோழி அது என்ன இஞ்சி சாயா
இதுக்கு முன்னாடி வந்த கால்ல வந்து மசலா சாயான்னு சொல்லி தந்தாங்க தோழி
ஓ ஆமா தோழி நானு கேள்விப்பட்டே மசாலாக் கிராம்பு எல்லா போட்டு பண்ண குடியதுன்னு
ஆமாத்
ஆமா தோழி ரெசிபி சொன்னாங்க எனக்கு ஒருத்தங்க பிரியாணி பண்றது எப்டின்னு சொன்னாங்க
அப்டியா தோழி
ஆமா தோழி
எனக்கு வந்து நாதா தோழி சொல்லி கொடுத்தே பிரியாணி எப்டி பண்றதுனு
என்ன பிரியாணி சொல்லி குடுத்தீங்க
சிக்கன் பிரியாணி
ஆ அவ்ங்க எனக் மட்டன் பிரியாணி சொல்லி தந்தாங்க தோழி
அப்டியா தோழி அப்போ ரெசிபி சொல்றீங்களா
ஐய்யோ தோழி எனக்கு அது ஞாபகோயில்லே ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்றே கேளுங்க தோழி ஆ ஃபஸ்ட் வந்து மட்டன் நல்லா கழுவனு தோழி நல்லா கழுவீட்டு அப்றமாட்டு உள்ளி ஆ உள்ளி உப்பெல்லா போட்டு நல்லா வதக்கணு தோழி மட்டன இல்ல குக்கர்ல உள்ளி உப்பெல்லா போட்டு வதக்கணு தோழி வதக்கீட்டு அப்றமாட்டு மட்டன் நல்லா வேவ வைக்கணு தோழி ஒரு பத்து விசுலுக்காது வேக வக்கணு ஏன்னா மட்டன் கொஞ்சோ கட்டி யால்லா இருக்கு ஹார்டா வேற இருக்கு மட்டன் அது வேவ நேரோ வேர ஆகு அத கொஞ்சோ நல்ல விசில் போட்டு நல்ல வந்து வேவ வச்சு கென் வேவ வச்சுட்டு இங்க இந்த பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா கரம் மசாலா மொளவு பொடி இதெல்லா போட் சோ நல்ல தண்ணி எல்லா ஊத்தி இத கொஞ்சோ நல்ல இது பண்ணணு அப்புற மட்டு சோறு சோறு வெக்கணுல்ல சோறு தனியா வெக்கணு சோறு தனியா வச்சு அப்ப இந்த கறி கூடால அதயு சேத்து நல்ல கிண்டணு கிண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மோ நல்ல கழிவி வச்சிருக்க கறிய தூக்கி அதுல போடணு போட்டு நல்லா தம் போட்டு எடுத்தோம் ஏன்னா என்ன
சோ சோறு போட்ட பிறக்கா கறிய போடுவீங்க தோழி
இல்ல இல்ல கறிய போட்ட வரைக்கும்தா தோழி சோற போடுவாங்க
ஆ
தோழி எனக்கு கொஞ்சம் அவ்வளவா தெரியாதது இந்த பிரியாணி மேல்லா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கெடையாது தோழி அதனால நா அதெல்லா வந்து இல்ல தோழி எனக் கு சாப்டக்கூட இது பிடிக்கா தோழி மட்டனே பிடிக்கா தோழி எனக்கு
ஓ அப்படி ம் அதுக்கப்புறோ
அதுக்கப்புறமேட்டு தோழி அத நல்லா தம் போடணு சொன்னாங்க அப்றோ நல்ல டேஸ்ட்டா இருக்கும் அப்டின் சொன்னாங்க
ஓ ஓகே தோழி நானும் இப்ப ட்ரை பண்ணி பாக்க தோழி நெக்ஸ்ட் டைம்
நா சொன்ன அரக்கொர ரெசிபிய ட்ரை பண்ணாதீங்க
மொதல்ல சோர விட்டுட்டு அப்ற கறி போடணு தோழி அப்டி தான
ட்ரை பண்ணாதீங்க யாருமே சாப்ட மாட்டாங்க நல்ல யாரா நல்லா தெரிஞ்சவங்க நா இதுக்கு முன்னாடி பேசனது வந்து யாரு கிட்டனா இர்ஃபான் ப்ரோ இருக்காங்க தெரியுமா யூடியூபர் இர்ஃபான் ப்ரோ அவங்ளோட சிஸ்டர் கிட்ட
அப்படியா தோழி
ஆமா தோழி எனக்கே ஆச்சிரியம் ஆயிட்டு இவங்ககிட்டயா பேசுவோம்ன்னு அவங்கதா எனக்கு சொன்னாங்க அவங்களும் ஒரு இன்ஃளுயுன்சராமே ஜாப்பனீஸ் ஃபுட் எல்லா அவங்க போடுவாங்ளாம்
அப்பிடியா தோழி நம்மளுக்கு நம்ம பாத்தது கெடயாது
ஆமா அவுங்க என்னலாமோ சொ சொன்னாங்க பாச்சான கறி வெச்சு போடுவே பல்லிய இது பண்ணி போடுவே அப்பில்லா அவங்க சொன்னாங்க
தவள கறியும் நல்லா இருக்கும் தோழி
நா ஆமா தோழி நானும் கேள்விப்பட்டேன் தவள கறி நல்லா இருக்குனு
ம் வேற உங்ளுக் என்னெல்லா செய்ய தெரியும்
எனக்கு இந்த எனக்கு சப்பாத்தி இதுவு தோழி அந்த மாரி இந்த ஃபுட்டுன் சொல்மோது இந்த அப்டே க் ஃபஸ்ட்லா நல்லா பண்ணுவ தோழி
அப்டியா தோழி அதுவாவ்து ஒழுங்கா தெரியுமா இல்ல அடுப்புல மாவு போட்டு சுடுவீங்ளா
தோழி தோழி ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு தெரியும் தோழி நீங்க வந்து பிரியாணி அவங்க சொன்னாங்க நா அத வந்து கவனிக் சரி ஆனா எனக்கு இப்ப மறந்துடு தோழி ஆனா எனக்கு பிரியாணி எல்லா புடிக்காது ஆனா சாப்ட மாட்டே எப்பாவதுதா சாப்வே பெரு எப்பவாது எங்கேயாது வெளியே போனாதா சாப்டுவே
ஓ அப்டி தோழி அப்ப பிரேக்பாஸ்ல நல்லா சமைப்பீங்ளா
ஆ ஆமா தோழி ஒவ்வொரு அளவுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கே காலேஜ் முடிஞ்சது ஃபுல்லா கிச்சன் சைடுதா எறங்க போறே
அப்டியா தோழி அப்போ என்ன படிக்கிறீங்க
நா இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கே தோழி பி கம் நீங்க என்ன படிக்கிறீங்க
நானு செகண்ட் இயர் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கே தோழி
அப்டியா தோழி தோ சேரி தோழி சேரி தோழி
எனக்கு சமைக்கிறதுல்லா புடிக்கு தோழி பட் யாரா து சொல்லி சமைக்றது பிடிக்காது தானா வீட்ல இருக்கு போது அப் அப்டி சமைக்க புடிக்கு ஆமா ஆமா தோழி தனியா இருக் க்கு போது சமச்சு சாப்டு போது அது அழகா இருக்கு
ஆம் யாருமே எந்தக் கொறையு சொல்ல மாட்றே நல்லா இல்லேன்னா கூட நம்ம அத சாப்ட்டுருவோ மத்தவங்க அத சாப்ட்டுட்டு நல்லா இல்லேன்னு சொல்லிட்டா நமக்கு ஒரு மாரி இருக்கு
ஆமா தோழி அப்றோ இன்ட்ரெஸ்ட்டே பெயுரு அது சமைக்றதுல
ஆமா தோழி ம் கண்டிப்பா கண்டிப்பா
நானு பிரேக்ஃபாஸ்ட்டுல்லா சமப்பே தோழி தோச சுடுவே இட்லி அவி ப்பே சப்பாத்தில்லா நாதா போடுவே தோழி ஆனா மாவெல்லா‌ வீட் ல வரவிருவாங்க போட்டு தந்தா ஆமா
தெரியு தோழி மாவு வெரவேல்லா தெரியு சமோசா பண்ணுவே நா
நானு சமோசா ஒரே ஒரு வாட்டி பண்ணிருக்கே தோழி
நல்லா பரத்தி மாவு வெரவி ரெண்டு வர்ஷோ முன்னாடி பண்ணிருக்கீங்லா
ஆமா
ஆமாவா ஆமா தோழி மாவுல்லா வெரவி அதெல்லா எல்லாமே ஓகே மசாலா மட்டு ம்மா கிண்டித் தருவாங்க அத அவுங்க பண்ணுவாங்க பொறிக்கிறது அவுங்க வேல நா வந்து மாவெல்லா நல்லா பரத்தி வெரவி எல்லா குடுப்பே தோழி
நா வந்து ஒரே ஒரு வாட்டி சமோசா ட்ரை பண்ணே தோழி ஃபஸ்ட் டைம் ரெண்டு வர்ஷோ முன்னாடி இருக்கு பட் நல்லா வந்துச்சு மாவு எல்லாமே ஒத்திலருந்து நாதா பண்ணே தோழி மசாலா எல்லா போட்டெடுத்து இது சமோசாக்கு ஷீட்டெல்லா வீட்லயே ரெடி பண்ணி ஆனா கொஞ்சோ வே வேல கொஞ்சோ கூடுதல்தா
ஆமா தோழி இதுல வேல கொஞ்சோ கூடுதல்தா
வந்துறோ ஒ கஷ்டமாயிட்டு தோழி இவ்ளோ கஷ்டப்பட்டு வேல செய்து ஆனா அப்பறோ சமோசா பக்கமே போல தோழி கடையிலந்து வாங்கி சாப்
ஓ அப்டியா தோழி என்ன பண்ணாலு நம்ம வீட்ல பண்ற டேஸ்ட் வராதுல்ல தோழி
ஆமா தோழி அதுவு கரெக்ட்தா இருந்தாலு வேல அதிகமா ஜாஸ்தி ஆவுது தோழி என்ன செய்ய அது கூட பிரச் ச்சன இல்ல தோழி அதோட பாத்திரத்த எல்லா கழுவணு அதான் அதோட பெரிய இது
அதா தோழி இது என்னது பைப்ப தொறக்க மனுஷன் குளிக்காம இருந்தா எப்பிடி தோழி வீட்ல இருப்பவுங்க தாங்குவாங்களா என்ன தோழி நீங்க சொல்றீங்க என்ன காமெடி பண்றீங்க உங்குளுக்கு வேல அதிகமா இருக்குன் சொல்லி கடைல வாங்கி தின்னுறீங்க இப்பிடி எல்லார் நெலமைன்னா அப்றோ எப்பிடி தோழி
அதுவு கரெக்ட்டு தா தோழி இருந்தாலு கொஞ்சோ அப்டியே டயர்ட் ஆயிரு பொரிச்சு எடுக்குற முன்னாடியே இல்லாங்க பா
டேஸ்ட்டு வராதுல்ல தோழி கடைல உள்ள சம்சா நானு சாப்ட் ட்ருக்கே எனக்கு புடிக்காது தோழி அவ்ளோவாலா புடிக்காது அதனால நம்ம வீட்
ரீசெண்ட்டா ஃப்ரெஞ்ச் பால்ஸ்ன்னு ட்ரை பண்ணே தோழி அது கொஞ்சோ ஈஸியாதா இருந்து பாக்குறதுக்கு ஆனா வந்து கொஞ்சோ ந செய்றதுக்கே அஞ்சு மணிக்கு செய்ய ஆரமிச்சே தோழி செஞ்சு முடிக்கே ஏழு மணி ஆயிட்டு தோழி வீடியோல பாக்கும்போது கொஞ்சோ ஈஸியா இருந்துச்சு நேர்ல
நம்ம வந்து இல்ல தோழி நீங்க எப்புமே அது அதுல கொஞ்சோ பன்னி தா உங்குளுக்கு அந்த ஒரு மணி ஆயிரு பண்றனால அத ரெண்டு மணிக்கு டைம் எடுத்துக்கிட்டது குறவுதா ரெண்டு மணிக்கு ஒரு நாள் ஃபஸ்ட் டைம்லே ரெண்டு மணிக்குள்ள முடிச்ட்டீங்கல்லா அது பெருமையான விஷ்யந்தான தோழி
ஆமா தோழி ஆமா அதுவு பெருமதா பட்டு இது சூப்பராருந்துச் தோழி நானே எல்லாத்தையு சாப் டுட்டே இருந்தே மொத டைமு பண்றது நல்லா வந்துச்சு தோழி இதுக்கு முன்னாடியு ட்ரை பண்ணே ஒரு வாட்டி அது வந்து அப்டி ஏ ஒழுங்கா இது கார்ன்ஃபிளார் மாவு போட்ணு தோழி அப்பதா கட்டி ஆவுமா நா கார்ன்ஃபிளார் மாவு போடாம உர்ளக்கெழங்க அப்டியே வெறுமணிக்கு உள்ள எறக்குனனா அது அப்டியே பூந்தி மாதிரி ஆயிட்டு தோழி உருகி போயிட்டு அதுக்கற வீட்ல எல்லாரு என்ன பண்ணாங்கனா அது கூட அத அப்டியே தனியா எடுத்து வச்சு ரெண்டாது காளான் மாரி போட்டு தந்தாங்க தோழி ஒரே மன வருத்தோ நா செஞ்சு போனது ஒன்னு லாஸ்ட்ல காளான் மாரி போட்டு தந்தாங்க அதுக்கற ரெண்டாது ட்டி ட்ரை பண்ணும்போது கரெக்டா எல்லா போட்டு ட்ரை பண்ணி கரெக்டா வந்துட்டு தோழி
ஓ சேரி தோழி சேரி
ம் வேற இப்போ கொஞ்ச கொஞ்சமா சமைக்க ஆரம்பிச்சிருக்கே இப்போ செம் லீவுல வந்து ஃபுல்லா நா தா சமைப்பே ல்ல வீட்ல டயலாக் தா விட்டே பட் காலைல முழிக்க லேட் ஆயிருது தோழி
ஆமா தோழி அது உண்ம தா செம் லீவுல எல்லாருக்குமே உறக்கோந்தா முக்கியோ அப்டின் இருப்பாவ
ஆமா தோழி காலைல முழிச்சு நானே சாய போட்டு தாரே அப்புல்லா சொன்னே
நீங்க முழிக்றதே நீங்க முழிக்றதே பன்னெ மணிக்கா இருக்கு அதனாலதா அப்டி அப்பற கா பன்னெண்டு மணிக்கு சாய் சாயா போட்டு குடிக்கறதுக்கு சும்மா இருக்கலா தோழி
ஆமா தோழி அதனால அப்டியே லீவ்ல வந்து நெறைய சமைக்கிறது கத்துக்கணு அப்பல்லா நினைச்ச இங்க ஒன்னு கத்துக்கல தோழி
ஓ அப்டியா தோழி சரி தோழி சரி
தோழி சரி தோழி உங்களளுடைய நேரம் முடிவடைந்து விட்டன
ஆ ஓகே தோழி மீண்டும் அடுத்த கால்ல பேசுவோம் தோழி
தோழி நன்றி
நன்றி வணக்கம்